ப்ரோ கேக்குது ப்ரோ எனக் கு உங்களுக்கு
உம் கேக்து ப்ரோ
உம் உங்க பேரு என்னது ப்ரோ உங்க பேரு நல்லா இருக்கே ப்ரோ வேனப்ப பா உங்க பேரு
பேரு ஒஹ் ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க எப்டி படிக்கிறீங்களா
ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க ஃபேமிலி எப்டி ப்ரோ போகுது லவ் எப்டி போகுது
உஹ்ம்
உம்
ஓர்க்லாவே இல்லையா
ஒர்க்கெல்லா இல்ல ப்ரோ
உஹ்ம்
உஹ
அப்புறோ
ப்ரோ நீங்க என்ன வேல வேலைக்கு நா போறீங்ளா ப்ரோ என்ன வேலைக்கு
அப்றோ சும்மாத சோஷியல் இந்த உலகத்துப் பத்துரே அ இந்த அரசியல் அரசியல்னு சும்மா நம் முன்னோர்கள்ல்லா வாழ்ந்திருப்பாங்கல
ஆமா
அதெல்லா அப்டியே யூடியூப்ல பாத்து தெரிஞ்சுட்டு அதெல்லா அப்டியே பாத்துனுர்ப்பே அந்த காலத்தில் எப்டில்லா இருந்துர்க்காங்க சரி அப் பண்றது
அப்டியா ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ சூப்பர் ப்ரோ ஸ் சூப்பர் ப்ரோ
அதெல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப மானிட்டர் ள்ள போய் பாத்துட்டு அது ம் அப்டே அவ்ங்க கத மார் ஏதாவ் சொல்லுவாங்க நம்ம அப்டியே நோட் பண்ணிட் ட்டு
ஓ சூப்பர் ப்ரோ நல்லாதா ப்ரோ பண்றீங்
அப்டியே ஒரு ஒரு நாளூ ஓட்டினுருக்கே இப்ப வேலைக்கு போணூ வேலைய தேடிட்ருக்கே
ஏ
எதாச்சு ரொம்ப ஒடம்ப் ஸ்டைன் பண்ணாம ம் ம் ம் ஒரு கம்பெனி கம்ப்யூட்டர் இன்புட் எதனா ஒர்க் பண்ற போல
ப்ரோ கம்ப்யூட்டர் கிளாஸ் என போயிருக்கீங்ளா ப்ரோ இங்கலா கம்ப்யூட்டரு
டேலி காஸ் முடிச்சே
ப்ரோ நான் டேலி கிளாஸ் போலானுர்ந்தே ஒரு ப்ராப்ளமாயிட்டு நின்டே ப்ரோ அதா உங்களுக்கு தெரியுமா கேக்றே இல்ல ப்ரோ போல ப்ரோ கிளாஸுக்கு அதா ப்ரோ கேக்ற உங்களுக்கு எதூ தெரியுமான்ட்டு
அது ஒன்னுல்ல ப்ரோ சும்மா ஒரு ஒன் மந்த் த்து போனாலே கத்துக்கலா சும்மா ப்ரோ அது டேலி கிளாஸு
அப்டியா ப்ரோ நா ப்ரோ நா போனது எக்ஸட்ல எக்ஸல் இந்த டேலி போனே டேலி வந்து எக்ஸல்ல சொல்லிக் குத்தாங்க ப செமட் தேங்க்ஸ் கொடுக்கும் போது டேலிக்கு போல டேலி தா ஒரு பிரச்சன ஆயிட்டு நின்னுட்ட ப்ரோ அப்பதா ப்ரோ
நீங்க எவ்ளோ நாள் போனீங்க
ஒரு த்ரீ மந்த் ப்ரோ
த்ரீ மந்த் போனீங்களா பீஸ்லாம் எப்டி ப்ரோ
ப்ரோ பீஸ் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு செவன் பிப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்டரட் ப்ரோ
ஆஹ் சவன்
சவன் தவ்சண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோ
செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா
ஆஹ
இப்பல்லா யூடியூப்ல போடறதுலே கத்துக்கலாம் ப்ரோ ஆனா நம்ப கரெக்டா பண்ணும் எக்ஸெல் ஸ்டெப் ஒன் போட்டா ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி தருவோம் பேசிக்ல இருந்து ஃபுல்லா அதுக்குன்னு தனி தனி வீடியோ கிரேட் பண்ணிச்சிருப்பானுங்க சும்மா அத பாத்தே கத்துக்கலாம் இப்பல்லா மாறிச்சு ப்ரோ ஏதாச்சும் பண்ணும்னா யூ டுபே எதாச்சு கத்துக்கணுனா யூடியூப்பு சாட் ஜிபிடி நீங்க அந்த மாரி ஏதாச்சும் பண்ணாலே கத்துக்கலாம் எப்ப போனீங்க சவண்டோசன் லீவுல போனீங்ளா
ஆமா ப்ரோ
ம் நா ஒரு டூ மந்த்து போனே அதுக்கப்றோ டேரி என்னடா சொல்டானா அவனே ஃபோன பாத்துட்டு அந்த டாபிக் பாத்துரு அத அப்றமா இது பண்ணு அத பண்ணுனுவா இத நா வீட்லேயே பண்ணின்லான்டு அவ்ளோதா நின் டே யூட்டுப் பொய்ட்டு ஒரு சேனல் சஸ்ப்ரே பண்டு அதுலயோடே பாத்து ரெண்டு செம்ம போட்டுட்டு லாஸ்ட்ல எக்ஸாம் மட்டு பொயிட்டு அந்த டாலிகிளாஸ் த்து முடிச்டே சர்டிவிகேட் மட்டு வாங்கிட்டே
எக்ஸாம் எப்டி ஃப்ரோ அது
அவங்க சொல்லுவாங்க ஃப்ரோ இந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்புன்ட்டு அத முடிச்சி நம்ப சம்மிட் பண்ணா போது அவனுங்க சட்டுவிட் குடு துருவாங்க நம்ப டேலி கேஸ்
ப்ரோ சர்டிவிகேட் அந்த ஆன்லைன் என்ன ஃப்ரோ சர்டிவிகேட் எனக் தராங்களா இல்லயா இந்த மாரி
டேலி கிளாஸுன்றது ச சட்விகேட்லா தந்துருவாங்க ப்ரோ நீங்க அமௌண்ட் பே பண்ணா அவ்ளோதா இப்பதானே காஸ் பே பணகாஸ் சர்டிவிகேட் அங்க குடுத்தர்றாங்க
ஆஹ்
டே ஆனா அதுல ஒனக் ஸ்கில் இருக்குனுல
நம்ப அதுல எது கத்துகனு இல்ல அது
உம் மஸ் இல்ல நா தா இருப்பு நீ காஸ் குடுத் த்து சர்டிவிகேட் வாங்கி ஒண்ணு ஒடு சரிங்களா டேலிகிளாஸ்ல குடுத்த சர்டிவிகேட்ட கம்பன்ல குப்பே கம்பன்ல சரி இந்த ஃப்ரோகராம் பண்ணுன்னா மாட்டிப்பே
ஆமா ப்ரோ
ம் சம்மா வேணா வாங்கி வச்சிக்கலா அத இங்க யூஷா இருக்காது அது செரி பேசிட்டு
அப்டியாங் ப்ரோ சுப்பர் ப்ரோ நீங்க சொல்றதுல ஒன்னு ஒன்னு அரைப்பே
உம்
அப்றோ இப்போ சொல்லுங்க ப்ரோ சொல்லவந்த சொல்லுங்க
நீங்க தா முடிச்சிட்ருக்கீங்களே எதனா பண்றது வெச்சிட்டு வேலைய சர்டிவிகேட்டோ இந்தமாரி கம்பனி கிம்பனி
அதா ப்ரோ இல்ல ப்ரோ முடில ப்ரோ இன்னு பச்சின்னு ப்ரோ நா இன்னு காலேஜு ஏங்க ஹெச் ஒ டி மேம் அதா வந்து வெறுப்பேத்துறாங்க டெய்லியு ப்ராஜெட் பண்ண சொல்ராங்க அதா அதுக்கே டைம் ஆயிடுது இதுல கிளாஸ் எடுப்பாங்களா
உம் இன்னு ஒரு ப்ராஜெக்ட் எல்லா பண்ணாதா யூஸ்புள்ளா இருக்கு
சொல்றாங்க டெலியு பண்ணி தா இருக்கே போயிட்டு
உம் நம்ம எல்லா முடிச்சிட்டோ அதா கஷ்டமா இருக்கு காலேஜ்ல எவ்வளோ பிளேஸ்மென்ட் எல்லாம் வந்தது போலே
ஏ பிளேஸ்மெண்ட் போல
ஆனா ப்ரோ அது எல்லா இந்த அலோடிங்கு மேனுபேக்சரி கம்பனின்றானுங்க ஸ்டோர் பண்னுங்றாங்க அடுக்குன்றாங்க அப்படி ஆனா சிஸ்டம் வர்க்கு ஏதாச்சு வரணும் சிஸ்டம் ல வந்த ஸ்கில்லு இருக்கணு நம்ம ஸ்கில்லுக்கு அந்த இது வரல செரி ந டிகிரி போட்டு வெளிய தெரிதானு பாத்தே வேல தேட தேட ஒண்ணு கெடைக்குமாட்ணுது
ப்ரோ இப்ப எக்ஸ் எல் தெரிய எக்ஸ் எல்லா தெரியுமா ப்ரோ உங்களுக்கு அப்போ
எல்லா தெரியும் ப்ரோ அதா எக் சல் ன சின்ன சின்னதானே ஆ அந்த அளவுல்லா இல் தெரியு இப்ப நம்ம ஒரு ஒர்க் போயட்டுமானா அதுல அப்படி பண்ண பண்ண நம் இன்னு ஸ்கில் வந்துரு இததா பண்ணணும்ட்டு உம் நம்ம எவ்வளோதா படிச்சு அவ்வுளோ பிலுன்டா இருந்தோவல பண்ண சொல்ல நம்மளுக்கு தெரியாத மாதிரிதா இருக்கு அங்க ஒர்க்கல போய் பண்ண போன அப்படி தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ
சரி
என்ன அவன் படிச்சதேல்லா அந்த ஒர்க்கல இருக்காது எப்பியுமே
ஆ
டிஃப்ரெண்டா தா இருக்கு நம்ப அதை ஒர்க்கில்ல அவங்கனா தரவங்களா அதை அப்படி பண்ணி பக்கத்தில நாங்களா பாத்து அப்படி இப்படியே கத்துக்கலா ப்ரோ ஆ ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ல ஏ கத்துக்கலா ஆ கத்துக்கணுமா முடிஞ்சிச்சு ஆ எக்ஸல் வ ச்சி னா என்ன பண்ண முடியு எக்சல் அவ்ளல்லா இல்ல ப்ரோ அது யூஸ் ஆகாது ப்ரோ ம்ச்
எக்ஸ்கியூஸ்சா ஓ அப்படிதா ப்ரோ எம் எக்ஸ் வேடு பவர் பாயிண்ட் அத பண்ணி அத விட்டுரோவோ
ப்ரோ அதெல்லா மெயின் ப்ரோ நீ அதெல்லா ம்ச் கிளாஸ் போய் கத்துருது பெனிபிட்டு உனக்கு
உம் ஆ அவங்க கிட்ட கேட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க அதா பவர் பாயிண்ட் அத சொல்ல மாட்டாங்க அது எக்ஸ்ல் குடுத்தாங்க டேலிக்கு மாத்த சொல்லி ஆல்ரெடி வந்தாங்ளா
படிக்கிற மாரி வரு
உம்
போரோ டுவெண்ட்டி பைவ் கே குடுத்து போற மூணு மந்த் த்ரீ மந்துகு எ ஃபரெண்டு் இன்னொரு ஃரெண்டு அவனு அவங்க ரெண்டு பேரு சொல்லி ஒரே ஒரு சார் மட்டும்தா அந்த சேர் வந்து ரெண்டு பேர் மட்டு தா எடுப்பாரு ரெண்டு பேர் டுவெண்ட்டி பைவ் ரவென்ட்டி பைவ் ஐம்பதாயிரோ மூணு மாசத்துக்கு அவரு பெனிபிட் தானே நம்ம வந்து இதல்லாம் கத்துட்டு வேல போணும்ற அவசியமேல ப்ரோ பா யிட்டு அத சம எடுத்தாலே அமௌண்ட் தா ஆனா உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணு மத்த அவங்க சொல்லி தர அளவுக்கு அது இருந்தா போதும் ஆ
ஆம் ப்ரோ
ஆ எங்க இப்பெல்லா யூடியூப் வந்துச்சு யூடியூப்ல பா
ஆமா ப்ரோ என்னக்கு எப்பிடி பாக்குராங்க எது ஆன் லைன்ல சேர்ச் பண்ணி எது வந்துச்சு இப்ப சொல்றாங்க இல்லையே உம்
டி என் பி சி எழுதலான் பாத்தா அது வேலைக்காவுல
ஏம் ப்ரோ போலீஸ் எதலாம்ப்ரோ போலீஸூ
போலீஸ் லா இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ
ஏ ப்ரோ அதுனால
இப்ப போலீஸ் ஆயிட்டமுனா அது கரப்ஷன்லா ந றைய இருக்கு நம்ப டீசண்டா போனு வ ரனு நம்ப ஸ்டைலா இருக்க முடியாது, ஃபுல் சேவ் பண்ணி போலீஸ் கட்டிங் போட்ணு டீசண்டா இருக்கணு பயந்து பயந்து இருக்னு பப்ளிக்கு எதாச்சு ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட இப்பல்லா சும்மா சோசியல் மீடியால எடுத்து எடுத்து போட்டு பேர டேமேஜ் பண்ணி வுட்டுறாங்க வியுஸ் க்காக
ஆ
பைல் ஃபோன் எதாச்சு ஒண்ணு தப்பா நம்ளுக்கே தெரியாம எதாச்சு ஒண்ணு தப்பா நடந்து ச்சுனா கூட ஒரு வீடியோ ம், வீடியோ போட்டு முடிச்சிட்றாங்க அ போலீஸ் நல்லாதாருக்கு ஆனா எனக்கு செட்டாவாது எனக்கு ஜாலியாருக்கனுட்டு லைஃப் ப்ல இதுவே போலீஸ் ஆனா ஜாலியாருக்க முடியுமா ஓடணு ப்ரமோஷன் வாங்கணு ஆ வேற ஒரே வேற வேற எட்த்துக்கு மாத்துவாங்க
ஆமா சரியானவு எர்சுல கல்யாண ஆவு அப்றொ க இது பசங்க ஒரே ஸ்கூல் படிக்க முடியாது மாரினேகுற மாரி இர்க்கோ
நீ பண்ணனுனா பண்லா போலீஸே ஆனா உ மைண்ஸ் துடு எப்டிருன்னா ஜாலியால்லா இருக் கூடாது நல்லா சம்பாரின் நோ நறையா க்ரைம்லா கண்டுபுடிக்கணு நல்லா சிட்டா இருக்கொணு கொஞ்சொ ஒழுக்கமா எல்லார்யு வெச் கினு அந்த மாரின்னா நீம் போலா எதாக்குல்லா இன்ட்ரஸ்ட் இல்ல நம்ப ஜாலியாருகுனு அவ்ளதா நா போன ஆ அதெல்லா செட் ஆவது வேற ஏதாச்சு இந்த வேற எதாச்சின்னா அதுவு இல்ல டி என் பி சில்லா வேலைக்கி ஆவாது
என்ன ப்ரோ நீங்களே டி என் பி சிதா சொன்னீங்க டே டி என் பி சி வேணாங்கிறீங்க
உங்களுக்கு ஏதாச்சு பாருங்கன்றே
அப்புறோ எனக்கேது தெரியது ப்ரோ தெரியாது ப்ரோ அதா ப்ரோ எது படிக்க தெரியாது ப்ரோ எனக்கு அதா
நால்லா ப்ரோ சிகஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கு படிக்கனு போல இல்ல ஸ் த ஃபிஃப்த்ல இருந்து எயித்து அவ்வளவுதா ப்ரோ ஆனா நீ ஃபுல்லா படிக்கனு ஒரு டூ இயர்ஸ் படிச்சா போதும் நா வீட்லயே இருப்பீங்க ஏன்னா சின்ன சின்ன ஒர்க் எல்லா பாத்துட்டு வீட்டுல அப்படியே படிக்கணு
ம்
அப்டியே படிச்சீங்ன்னா திருப்பி உள்ள போனோ அதுல கொஞ்ச சின்ன இதுவலா இருக்கு பாலிடிக்ஸ்லா இந்தந்த ஆளுக்கு அந்த அந்த மாரி தருவாங்க உம் அதெல்லா இருக்கு சரி ப்ரோ
உம் சரிப்பா